தெளிவா கேக்
ஆ தெளிவா கேக்குதுங் தோழி வணக்கம்
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கே தோழி செரியா தோழி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு முன்னாடியே வந்து நம்ம எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல இப்ப வந்து சில பேர் சொல்லுவாங்க பிணாயில வந்து ஊத்தி விடணு அந்த மாரி எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ணல அப்டிங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கனா பூஞ்சிகள் வந்து வந்துரு ம் சில சமையோ அந்த மாரி இப்ப சமீபத்துல உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பூச்சிகள் வந்ததோ இல்ல அத நீங்க தொர த்தனதோ அந்த அனுபவங்கள் இருந்த சொல்லுங்க தோழி இல்லன்னா வந்துட்டு இங்க ஃபயர் சர்வீஸ்கு வந்து கூப்டு இந்த மாரி ஆ ஒரு அவசர இதுக்காக வந்துட்டு கூப்டுருப்பீங்க அ பூச் சு புடிக்கதாகட்டும் இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டு அத பத்தி நீங்க சொல்லுங்க தோழி அந்த மாரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க
ஓகே அந்த மாதிரி இது வரைக்கு நா ஃபேஸ் பண்ணது இல்ல தோழி இந்த மாரி பெரிய ஒரு ஆ பூச்சிப்புழு வந்து அந்த மா ரி வந்து பயந்து ஓடி அந்த மாதிரி விஷ் யங்கள் வந்துட்டு நாங்க ஒரு அப்பார்ட்மெண்டட் மாரி இருக்கிறதுனால அந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு நானு ஆபார்த்தது இல்ல அந்த மாரி ஒரு இதுவு நா ஃபேஸ் பண்ணது இல்ல ஆனா வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாரி கொசு ஜாஸ்தியா வருது அந்த மாரி விஷயங்கள் நா நறையா ஆ பாத்ருக்கே ஏன்னா வந்து நாங்க அ பக்கத்துல ஒரு செடியோ நறைய செடிகள் வந்துட்டு வீட்ல வைக்கும் போது அந்த மாரி இருக்கும் போது நறைய கொசுவு ஜாஸ்தியா வர்றது இல்லன்னா மழ வந்துருச்சு அப்டின்னா வந்துட்டு இங்க தண்ணி தேங்கி நிக்கும் போதோ அந்த மாரி விஷ்யங்கள் இருக்கும் போதோ நம்ம எந்த மாரி ஒரு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாலு எவ்ளோ ஹைட்ல இருந்தாலுமே வந்துரு கொசுன்ற விஷ்ய வந்து வந்துட்டுதா இருக்கு அந்த மாரி இருக்கும்போது என்ன பண்லனா ஒரு ஆறு மணி ஆச்சின்னா வந்துட்டு ஒரு கதவ மூடிக்கறதோ இல்லன்னா வந்துட்டு நெட்டு போட்றதோ இந்த மாரி ஆ நீங்க எது பாாத்தீங்கன்னாவே என் பா பாக்லா நறைய ஒரு ஷாப்பிங் வெப்சைட்லே வந்துட்டு உங்களுக் நறைய இந்த நெட்டு மாரி கடைக்குது இந்த வ மேக்னெட் மாரி வச் சு இப்ப வந்துட்டு நம்ம வெளிய போறோனா அப்டியே வந்துட்டு அந்த மேக்னட் ஓபன் ஆய்டு அதுக்கப்றோ நம்ம வெளிய போய்க்லா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு க்ளோஸ் ஆயிக்குது அந்த மாதிரி வந்துட்டு உள்ள போம்போது செரி வெளிய வரும்போது செரி அந்த மாதிரி வந்துட்டு நறைய அந்த நெட்டு இருக்கிற மாதிரிலா வந்துட்டு கதவுளே ஒட்ற மார் டிலா வந்துருச்சு அதுக்கூ நம்ம ஆள்லா கூப்ட தேவல்ல அப்டியே சும்மா வந்துட்டு ஒரு வெல்க்ரோ மாரி குடுத்துருக்காங்க அப்டியே வந்து ஒட்டிக்லா அந்த மாரி நறைய நெ ட்டு இந்த மாரிலா வந்துருச்சு அத போட்டுக்கிட்டோனா நம்ம ஆறு மணிக்க அப்றம்மா கூட கதவ வந்து தொறந்து வச்சுக்கலா அந்த நெட்டு மட்டு போட்டுட்டு அப்போ வந்து கொசு வந்துட்டு நம்ம ரொம்ப கம்மியா வரு அத வந்துட்டு நம்ம தவி ர்த்துக்கலா ஏனா இந்த கொசுனாலய தானே நறைய விஷியங்கள் வந்துட்டு இந்த நோய்கள்லா வந்துட்டு பரவுது அதுனால வந்து அ நம்ம வந்து இந்த வைரல் இன் ஃபெக்ஷன் அந்த மாதிர் நறைய விஷியங்கள் வந்துட்டு கொசுனால பரவதுனால நம்ம எப்பயும் கொசுலருந்து பாதுகாத்துக்கறது நல்லது அது இல்லாம வந்து நறைய மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட்டு அப்டின்னுலா சொல்ட்டு நறைய கிரீம் எல்லா வந்துருச்சு அந்த மாரி விஷியங்கள் வந்துட்டு நம்ம கையில பூசிக்கிட்டோனா நம்ம வந்து அந்த கொசு வந்து நம்மள கடிக்கிறத வந்து தவிர்த்துக்கலா அப்டி நனைக்கிறே இந்த கொசு விஷியங்கள் அந்த மாதிரி வந்து பல்லி வந்துட்டு நறைய இப்ப என்னி காச்சு ஒரு நாளு ஒரு சின்ன ஒரு பல்லி பாத்துட்டாவு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி பள்ளி அந்த மாதி ரி வந்துச்சுன்னா வந்து அ அத தொரத்தி விட்றதுக்கு நறைய கஷ்டவப்பட வேண்டியதா இருக்கு அந்த மாரி விஷியங்கள் வந்துட்டு வராம இது பண்றதுக்கு வந்து கதவு மூடி வக்கிறது நல்லது‌ அ ப்படி நனைக்கிறே அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி வந்துட்டு நெ கிச்சன்ல வந்துட்டு நறிய ஆ நம்ம எவ்ளோதா சுத்தமா வச்சு நம்ம நைட் எல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு எதும் சாப்புட்ற ஐட்டம்னா அப்டியே வைக்காம எவ்ளோ நீட்டா வச்சு ட்டாலுமே அந்த கரப்பாம்பூச்சின்ற ஒரு விஷம் வந்து அந்த ட்ரைனேஜ் வழியா வந்துட்டு அதுக்கு என்ன பண்லானா வந்து இந்த மாரி இந்த நறிய அந்த கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரேவு இருக்கு அது இல்லாம வந்துட்டு அந்த டியூப் மருந்து மாரி வி க்கிறாங்க கடையிலயே அத வாங்கி பண்ணனா நம்ம அப்பப்போ வந்துட்டு ஒரு கிச்சன்லா வந்து அங்க கார்னர்ஸ்லலா வந்து அந்த டியூப் மருந்த வந்துட்டு போட்டு விட்றது நல்லது அப்டி நனைக்கிறே அப்பம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்றதுக்கு பருலா ஒரு ஷீட்டு மாரி ஏதா கடைலனா வி க்கிது அத வந்து போர் ஆ போட்டுட்டோனா வந்து அது வந்து நீட்டா வந்து ஆ இருக்கோ அந்த மருந்த போட்டுட்டோனா அந்த கரப்பாமூச்சுன்ற ஒரு விஷ்யோ வந்துட்டு வராம இருக்கு ஏனா வந்துட்டு நா இப்பதா ரீசெண்டா வந்து என்ன பண்ணனா ரொம்ப கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்க முடியல ஏனா குட்டி குட்டி கரப்பாம்பூ ச்சி அதுக்கப்றோ வந்துட்டு பெருசு அந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து காலேல ஏதா பாத்ரூம் போனானில்லே நைட்டு தூங்கிட்டுருக்கும்போ ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து பா த்தணு அங்கங்க அது இஷ்டத்துக்கு நடமாடிட்டு இருக்க மாரியே நா பாத்த அதுனால வந்து என்ன பண்ணனா அன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையுமே எடுத்து நியூஸ் பேப்பர்லா எடுத் துட்டு வேற ஒரு ப ஷீட் மாரி போட்டுட்டு இந்த மாரி டியூப் மருந்தெல்லா போட்டு வச்சு ட்டோனே அதுக்கு அப்றோ வந்து இந்த கரப்பாம்பூச்சி தொல்லையே கம்ப்ளீட்டா போயிடுச்சு அந்த மாதிரி வந்து ட்டு நறைய விஷ்யங்கள் வந்துட்டு நம்ம பண்ணி வைக்கலா ஏனா இந்த கரப்பாம்பூச்சிக்கு வந்து மெயினா அந்த நியூஸ் பேப் பர வந்துட்டு சாப்புடுமாமா அதுனால அந்த நியூஸ் பேப்பர்லா போடாம வேற ஏதாது ஒரு ப்ளாஸ்டிக் ஷீட் மாரியோ அந்த மாரி போட்டு டோனா அது வந்துட்டு இந்த கரப்பாம்பூச்சி வந்துட்டு வராம இருக்கோ அப்டின் சொன்னாங்க அதையு நா பண்ணி வச்ச அது இல்லாம இந்த நாப்தலின் பால்ஸ் இந்த பூச்சுருண்டைன் சொல்லுவாங்க அத வந்துட்டு நம்ம வந்து இந்த துணிகள் வெக்கிற எடமா இருந்தாலு செரி ஒரு கிச்சனா இருந்தாலு செரி அங்கங்க வந்துட்டு அத போட்டு வச்சு ட்டோனா அந்த கரப்பாம்பூச்சி வரது வந்துட்டு கொஞ்சோ தவிர்க்கலா அப்டி நனைக்கிறே ஏனா இப்ப இந்த மாதிரி விஷ்யங்கள் இந்த கரப்பாம்பூச்சி இந்த கொசு அதுக்கப்றோ இந்த பல்லி இந்த மாரி விஷ்யங் கள்லா வந்துட்டு நம்ம வராம தவிர்கறதுக்கு இதெல்லா பண்றது நல்லது அப்படி நனைக்கிறே எப்பயுமே வந்துட்டு நம கொஞ்சோம் அது இல்லாம வந்து வீட கொஞ்சோ சுத்தமா வச்சுக்கிறதும் நல்லது அப்படின் தோணுது இல்லன்னா வந்துட்டு ரொம்ப தூசி படிஞ்சு அந்த மாரி இருக்கும்போது பூச்சிப்புழுகள் வந்து ஜாஸ்தியா வரும் அது இல்லாம செடிகள் நறைய இருந்தா அந்த இதெல்லா வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே வந்து ஒரு ஆறு மணி ஆச்சுனாவே கொஞ்சோ இருட்டுற மாரி நேரம் அந்த மாரி ஆச்சுனாவே நம்ம வந்து எல்லாத்ததியுமே வந்துட்டு கிளீனா வந்துட்டு மூடி வைக்கறது ஆஹ் கதவெல்லா வந் துட்டு சாத்தி வைக்கற்து இதெல்லா வந்துட்டு ரொம்ப முக்யோம் அப்படின் நனைக்கிறேன் எத் நம்ம கரெட்டா செஞ்சு தே வந்தோன்னா அந்த இதெல்லா வந்து ஹலோ
ஆமா தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அத மாரி அனுபோம் வந்து இருக்கு தோழி இப்போ சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்க முன்னாடி வந்து வீட்டு கேட்டுக்கு அந்த பக்கோ வாசல்ல இருந்து எங்க வீட்டுக்குள்ள வர வாசல்ல வந்து ஒரு பாம்பு வந்து நெழஞ்சிட்டு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துது நானும் வந்து என்ன நனைச்சேன் அப்படின்னா சரி நெழஞ்சிட்டு வந்து ஒரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலி எல்லாமே இருக்கு அந்த புந்து ஒரு இலை புந்து வந்து போட்ருக்கு அந்த பொந்துக்குள்ள போயிருச்சு சேரி அப்டின் சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் என்னோட தோழி கிட்ட கூட நா இத பத்தி சொன்ன சரி அது முடிஞ்சி போச்சு சொல்லி வச்சட்டாச்சு அப்போ வந்து என்னோட கணவர் இல்ல அவ வந்து வேலைக் போயிருந்தாரு அன்று இரவு ஆ சேரினு வந்து பாத்தா அடுத் த நாள் வந்து என் கணவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்த இந்த மாரி பாம்பு வந்துச்சு பாம்பு வந்துச்சுனு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்தபாம்பு வந்து அங்கருந்து போகல என்ன தெரியுமா பண்ணுச்சு அப்படி இருந்து அப்படியே அந்த போன வழியில இருந்து அப்படியே நேரா வந்துச்சு அப்டின்னா வந்து ட்டு நம்பளோட நல்லத்தண்ணி பைப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து போட்ருக்காங்க இருபத்தி நாலு ம நேர நல்ல தண்ணி பைப்பு அது வந்து பாத்தீங்கன்னா செவத்துல வந்து ஒரு ரெண்டு ஆங்கிள் வச்சிருப்பாங்க அந்த எடத்துல வந்து அப்டியே இந்த லூப் மாதிரி லூக் மாதிரி ஒரு எட்டு மாரி வ இது வடிவுல வந்து படுத்திருந்தது எங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்டினு அப்போ வந்து ய கணவர் தா சமையல் செஞ்சிருந்தாரு அன்னக்கி நா தோச சுட்டுட்டு எங்க அமா வந்து தண்ணி ஆஃப் பண்ண அப்டின்னாங்க சேரின் சொல்லிட்டு நான் போய் கேட் வால் ஆஃப் பண்ணும் போது கரெக்ட்டா கேட் வால் க்கும் அந்த பாம்பு இருக்கற இடத்துக்கும் என்னோட க ஒரு அடிதான் வந்து வித்தியாசம் இருந்தது வெறும் ஒரே ஒரு அடி ஒரு அடி கூட இல்ல அறடியும் வச்சுக்கலாம் அந்த மார்தா வித்தியாசம் இந்து கொஞ்சோ அத நனைச்சந்தர்துனா வந்து கொத் தீர்க்கும் ஆனா வந்து நல்ல மழ அ சமயம் அப்படிங்கறனால நல்ல ஒரு கதகதப்பா வந் குள்ளிய அது சுருண்டு படுத்து தூங்கிட்ருந்தது அப்புறோம் ஒடனே வந்து நா வந்து சொன்ன அடே பாம்புடா அப்டின் அம்மாட்ட சொன்னதும் அம்மாவும் என்னோட கணவரும் எந்திரிச்சு வந்தாங்க சாப்ட ஒக்காந்துட்ருந்தவங்க எந்திரிச்சு வந்தாங்க இன்னும் சாப்படல யாரும் நா வரட்டும் அப்படிங்கறதுக்காக காத்துட்ருந்தாங்க அப்புற சேரின் சொல்லி ரப் அதுகப்றோம் பெற என்னோட கணவர் தா வந்துட்டு ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி அப்புற நா சொன்ன அன்னைக்கு நா பாத்தன்ல நேத்து நா பாத்த ஒரு பாம்பு வந்து இதுதா ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்டின்னா அது எதும் பண்ண வேண்டா அடிக்க வேண்டா அது அப்டியே போயிரும் அப்டின்னாங்க ஆனா நாங்க இருக்கற வரைக்கும் சரி நாங்க வீட்ல இல்லாத சமயம் அம்மா மட் டுருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நமக்கு ஒரு சொல்ல முடியாது என்ன வேணா நடக்கலாம் அந்த காரணத்துனால வந்துட்டு ஏன்னா நாய்களும் நம்ம வீட்லருக்கு பெரிய நாய்கலெல்லா இருண்டன்னாருக்கு ஏ எங்க அம்மா திடீர்னு கதவ தொறந்து போட்டு வெளிய இந்த ஒரு பார்சல் வாங்கர்தோ இல்ல ஏதாது ஒரு பழம் வகைகள் வாங்குறதுக்கோ அப்டியே போயிருவாங்க அந்த மாரி சமயோ வந்து நம்ம எதூ சொல்றக் இல்ல இல்லிங்களா அப்ப வந்து பாத்திங்கன்னா சேரின் சொல்ட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு கூப்ட்டு அது வர வரைக்குமே வந்து பாத்திங்கன்னா அந்த பாம்பு அப்படியேதா அந்த எட்டு வடிவுலதா படு த்துட்டே இருந்தது அப்பறோ சேரின்னு அவங்க வந்து ஒரு புச் அ ஒரு புடிக்கற மாதிரி ஒரு கை உள்ள ஒ ரு குச்சி வந்து எடுத்துட்டு வந்து அதுல வந்து இது பண்ணி எங்கிட்ட இருசக்கர வாகனங்கள் சின்ன பாம்பு அவங்கள கேட்டாங்க போன்ல எப் பேருப்பட்ட பாம்பு சின்ன பாம்பா வீட்டு அட்ரஸ் எங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எல்லா சொன்னதுக்கப்பறோ வந்தாங்க அப்பறோ எங்ககிட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்குனாங்க இப்ப நம்ப வந்து ஒரு நாய்கள் பூனைக்கிட்ட எப்படி வந்து நம்ப கொஞ்சி பேசுவோ என்னடா வாடா உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டா அந்த மாதிரி வந்து அந்த பாம்ப பிடிக்கற வீரர்கள் வந்து பாத்திங்கன்னா அ பாம்புகிட்ட கொஞ்சி பேசறாங்க எங்கனால நம்பவே முடில வாடன் டப்பாக்குள்ள போடா போடான்ட்டுனா அப்பறோ வந்து குச்சி எடு அவுங்க எடுத்து போட்டாங்க இருப்பினு வந்து நா டப் பாக்குள்ள போடணு அந்த பாம்ப வந்து தலைல எடுத்து வெளியதா வந்து வர பாத்துச்சு அதுக்குள்ள வந்துட்டு அவரு மூடிய போடு மூடிட்டாரு மூடிய போட்டதுக்கு அப்பறோ வந்துட்டு ஒரு பின்னூசி எதாவது இருந்தா குடுங்க எனா வந்துட்டு அதுக்கு குத்தியூட்டு கொஞ்ச ஏர் சர்குலேஷன்க்கு விடணு அப்டின்னாங்க அப்பறோ பிளாஸ்டிக் டப்பா அப்டிங்கறனால நாங் கத்திரிக் கோல் எடுத்து குடுத்தோ அவரு ஒரு ஓட்டைய போட்டாரு அதுக்கப்பறோ எங்க முகவரி எங்க பேர் அப்றோ இதெல்லாமே எழுதி அவரு ஒரு பேப்பர்ல வாங்கீட்டு அவரு கொண்டு போயிட்டாரு அப் ப வந்து அத ஏ கணவர் வந்து பாத்திங்கன்னா வீடியோ எடுத்துட்ருந்தாரு அந்த வீடியோவே வந்து நேத்துதா அவரு எனக்கு அனுப்ச்சுட்டாரு நேத்து நம்ப அந்த இதுல எடுத்தது அப்டின் சொல்லீட்டு சோ அந்த மாதிரி வந்து பாத்திங்கன்னா அப்போ எங்க அம்மாக்கு வந்து கேட்டாங்க இந்த மாரி இப்புல்லா பிடிச்சிட்டு போய் என்னப்பா பண்ணுவாங்க அப்டின்னு கேக்கும் போது இதல்லா வந்து எதாவ் காட்டு பகுதியில உட்டுருவாங்க த ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்ல சேந்து அவங்க இதுல உட் ட்டுவாங்க அப்படிங்கும் போது ஓ சேரி அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அ அந்த மாதிரி இங்க வந்து பாத்திங்கன்னா சமீப நெறைய இட வீட்ல வந்து பாத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்கும் பாம்புக்காகவே ஏன்னா பாம்பு வந்து வீட்டுக்குள்ள பூந்துரு இல்லன்னா முன்னாடி வந்துருக்கு எதாவ்து எடந்தா சுருண்டு படுத்துருக்கு கதகதப்புக்கு கா அதுவு இந்த மாரி மழக்காலம் கொஞ்சோ கில் ஜில் கிளைமேட்டா இரு க்கு எங்க வீட்டு விட்ளா வந்து பாத்தின்னா செடி கொடிகள் சுத்தி சுத்தி இருக்கறனால நல்ல ஒரு ஜில் கிளைமேட்டாவே இருக்கு காலைல இருந்து இந்த மாரி சமயத்துல வந்து பாத்திங்கன்னா ரொம்ப இதோட நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கும் தோழி
கண்டிப்பா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுன் நெனைக்கறே இந்த பாம்புல்லா ஜாஸ்தியா இருக்கறனால எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குன் நெனைக்கறே இருந்தாலு வந்துட்டு நீங்க வ கதவ வந்துட்டு கொஞ்சோ எப்பயு மூடி வெச்சுக்கறது நல்லது அப்படின் நெனைக்கறே எனா தெரியாம வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள்ரு க்கு இல்லயா வீட்டுக்குல்லார்னால கொஞ்ச பாத்து கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க தோழி
கண்டிப்பா தோழி நீங்க பேசுனதுல நா நெறய விஷயோ நா சொன்ன இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாம் தோழி
கண்டிப்பா நன்றி